ஆ கேக்குதுமா கேக்குதுங்களா உங்களுக்கு
சேரி சேரி என்ன பண்ட்டு இருக்கீங்க
தோ இப்பதாப்பா இப்ப வந்த கொஞ்ச நேர ஆச்சு உட்காண்டு இருக்க
சேரி சரி சரி சமையல்லா இப்போ நீங்க தா பண்ணுமா
ஆமாப்பா இனிமே தாப்பா பண்ணு சிக்கன் வாங்கிட்டு வந்தாப்பல்ல ஹஸ்பண்டு இனிமேதா சாப்பாடு செய்யணு. ம்
அப்ப அ அப்பற அடிபாங்க அட பாவத்த மணியாச்சுங்களேங்க பசிக்காதுங்களா லேட்
இல்ல இல்ல நா எப்பவுமே லேட்டா தா சாப் அப்பறதுனால ஒன்னூ பிரச்சன இல்ல
ஹூ செரி செரிங்க சிக்கன்னா சீக்கிரோ செஞ்சிட்லா
ஆ சிக்கன் செஞ்சிருவே சீக்கிரமா அத இன்னு ஒரு ஹாப்னவர்ல செஞ்சிருவே செஞ்சுட்டுா சாப்பிட வேண்டியதா அப்புறோ நீங்க என்ன செய்ஞ்சீங்கீங்க
நாங்க தோசைங்க நா வேலைக் போயிட் தா வருவே ஈவினிங்க் ஆயி ஏழு மணி ஏல்ரயாயிடூ வரக்கு
அ ஆஹ்
எங்க அத்த சட்னி மட்டூ அரைச்சு வைப்பாங்க நா வந் தோச ஊத்தி நா பண்ட்டிக்குவெ ஏதாவது பண்ணிக்குவேன்
செர் செர் செர் செர் அ வேலக்கி போறீங்களா ம் ம் ம்
சட்னி அரைச்சி வெச்சிருந்தாங்க இப்ப தோச ஊத்தி குடுத்துட்டு மாமாவுக்கு இவங்களுக்குல்லா குடுத்துட்டு அப்பறோ இப்ப தா வந்தே நா
ஓக்கே ஓக்கே பெரிய ஃபேமிலி போல இருக்குதெ உங்களுக்கு சேர் சேரிங்க குடுத்து வச்சுவங்க ம்
நெ அஹ் அப்படியே வெச்சு ஓட்ற்தாங்க ஜாயின் ஃபேமிலி ன்றனால வேலைக்கு போயிட்டு அப்படியே வச்சு ஓட்டுறத் தா
ம் சரி சரிப்பா சரிப்பா உம் அப்புறோ சொல்லுங்க ம் என்னத்தா
பரவாயில்ல இந்த வீக் டேஸ்லே சிக்கன் லா எடுக் கிறாங்களா எங்க வீட்டுல எப்பவுமே பெரிய ஃபேமிலி ன்றதுனால வீக்கெண்ட்டு மட்டூ தாங்க சிக்கனு
இல்ல நீ இந்த அ வீக்கெண்ட்ல எடுக்கல வெளியே போயிட்டோமா பங்கஷன் வந்து சுட்டு போயிட்டோ அந்தாலுக் சரி எடுக்கல சரி அவங்க வேலைல இருந்து சீக்கிரமா வந்ட்டாங்க எங்க ஹஸ்பண்ட் சரி ஆ சரி கொஞ்சொ கோல்டா இருக்கூ சரி பெப்பர் போட்டு செய்ஞ்சு குடுக்கலா கொஞ்சொ இதுவா இருக்கூ ஒடம்புக்கு ம் எனர்ச்சிக்கா இருக்கோ சளில்லா போவோ அப்டின்ட்டு சரி வாங்கிட்டு வந்துருந்தே அவ்சரோ அவ்சரமா சாப்பிட்றது சரி இப்ப கொஞ்சொ ஃப்ரீ ஃப்ரீயா இருக் ப்பனால பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா
செரி செரி நல்லத்தாங்க அதுவூ நைட்ல ப் அது இஸ் செஞ்சோனே சாப்பிட்டோம்னா அது அத விட இதா இருக்கோ
ஆமாம்மா ரொம்ப நல்லா இருக்கூ இது கொஞ்சொ சீக்கிரமா சாப்டுருவோ ம்
தா அதூதா இது பண்ணுட்ருக்காம
உ உங்க கிட்ட போசிட்டே ரெடி தா பண்ணிட் இருந்தே
செரி சரிங்க இஹ் இத ரைஸ் வெச்சு செய்யற மாரியா இல்ல சப்பாத்தி செஞ்சு செய்யற மாரியா
ஆஹ் மாவுருக்கு தோச செஞ்சுக்கலாண்ட் ட்டு ஆஹ் தோசெ இட்லி செஞ்சுக்கிறாமேரி ஆளு நீ தான் நீங்கதான் சமையல் பண்றீங்களா
ஆ காலையிலே பண்ணிட்டு போயிடுவோங்க மார்னிங் டிஃபனோ லஞ்சோ செஞ்சுடுவோ ம் ஆ மை நைட்டுக்கு மட் ஓ வர்லா எனக்கு ஆரைக்கூ தா விடுவாங்க ஆஃபீசூ ம் எப்படி ஒன் ஹவர் ஆயிடோ வீடு வரைக்கு ஏல்றாயிடும் ம்
வுர்ராங்களாப் இப்ப போறீங்களோ
ஆ கொஞ்சோ தா ஒரு பஸ் ஒரு பஸ் தா பட ஆனா நின்னு வந்து வரக்
ம் ம் பஸ்ல்லா கெடைக்குதாங்களாங்க உங்களுக்கு இப்ப மா மாமுலா ம் ஏன்னா ரொம்ப இப்போ பஸ் இப்போ ப்ராபளமா இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க ம் நல்லா கேக்கு
நீங்க சார் இந்த பெரிய சிட்டியில இல்லீங்க நீங்க இருக்க பெரிய சிட்டின்னு நெனைக்கிறேன் மெயின் சிட்டி இவுங்க ம்ப கோமதி மேம் இருக்க சிட்டியில தா இருக்கீங்களா நீங்க ம் ஆ நா வேற சிட்டி இந்த பக் கம் இருக்கோங்க ம் வேற சிட்டி இந்த பக்கோம் இதெல்லா இருக்கோம்போ ஆ அதனால எங்களுக்கு பெரு சா இதெல்லா இல்லாம ஆக்சுவலா உங்க நீங்க இருக்க சிட்டில கண்டிப்பா ட்ராஃபிக் இருக்கும் பஸ் கெடைக்கறது கஷ்டமா இருக்கும் அடவும் ஆ என் தங்கச்சி வீட்டுக்கு வந்தோங்க என் தங்கச்சி வீடு அங்க தா இருக்கறாங்க ம் ம் தங்கச்சி வீடு அங்க தா இருக்கறாங்கே அங்க போவோ அங்க வரப்போலா எனக்கு இதே இதா ப்ராப்ளமா இருக்கோங்க தியாபு எதாவது இது போறனா கூட ரெண்டு பஸ்ஸு மாரி போறக்குள்ள போதும் போதுனு ஆயிடும்
ஆ ஆ ஆ
இங்கேன்னா உங்களுக்கு எந்த ஏரியா போனாலும் ஒரே பஸ் தா ஒரு பக்கம் ஏறனமா அந்த ஏரியா போய்க்கல அது மாரிதா பஸ் எல்லா இருக்கும் ஆனா உங்க ஏரியாக்கு ரெண்டு மூணு பக்
பஸ்ஸு வரும் ஆமா மாறி மாறி ஏறின் இங்கே ஊர்லல்லா ஆமா ஊர்லல்லா ஒண்ணு பிரச்சன இல்ல ஆட்டோ இருக்கும் ஷேர் ஆட்டோ இருக்கும் இப்ப நம்ம பஸ்ன்னா இங்க எல்லா எத்துக்கு போவுதில்ல அந்த மாரி இருக்காதங்கல்லாம் ஆமா ஆட்டோதான் மெயினா போவாங்க எதிர்பாப்பாங்க ம் இங்கல்லா அப்டி கெடையாது ம் இங்க எங்க போனாலும் பஸ்லதா ட்ராவல் பண்ற மாரி இருக்கும் ஆட்டோ காஸ் ஜாஸ்தியா கேப்பாங்க ஒரு ஏரியாலந்து இன்னொரு ஏரியாக்கு போனாவே ஆட்டோ காஸ்லா ஜாஸ்தியா கேப்பாங்க இங்க ஒரு எந்த எறநூறுபா முன்னூறுரூபா அப்டி கேப்பாங்க அதனால என்ன ஆகுதுன்னா பஸ் கு கவுர்மெண்ட் பஸ்ஸே விக்கிறா விடறாங்க ஓரளவு ஃப்ரீயா இருக்கும் அந்த ப்ரோ பஸ்ஸு ஃபீரிதா ம் ஆனா அப்டி இருந்தே என்னா ஆகுன்னா டைமுக்கு வராது நம்ப கொஞ்சம் பிஃபோரா போணும் முன்னாடியே போணும் லேட்டா வ ம் அதா ஒரு கடுப்பா இருக்குமே தவர மீதி படி ஒண்ணும் பிரச்சன இல்ல இந்த மத்தியான் டைம்ல போயி நின்னுட்டோம் பஸ்ஸே வராது சம்மா கடுப்பாயிடும் ம் ஒன் அவர் முன்னாடே கொஞ்சோ பிஃபோரா போனி நின்னாதா போ வேண்டிய எடத்துக்கு நம்ம கரெட்டா போ முடியும்
அதா அதா இதுல்லா கொஞ்ச தூ போப்ப இப்ப பெரியரிவு நீங்க வேற சிட்டிக்கு போறன்னா பஸ் ஸ்டாண்ட்க்கு கொஞ்சம் தூரமா இருக்கும் அதுக்கு ரண்டு பஸ் மாரி போற மாரி இருக்கு ஸ்டேஷன் மட்டுதா உங்களுக்கு கொஞ்ச கொஞ்ச பக்கத்து பக்கத்துல குடுத்துருக்காங்க
பகல்ல பக்கத்துல இருக்கும் நீங்க இப்டின்னா போனாக்கா ரொம்ப லாங்தா நம்மளுக்
ஆமா ஆமா வேற நீங்க உங்க சிட்டிலருந்து வேற சிட்டி போறனாவே ரெண்டு ரெண்டு பஸ் மாரி தா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கே போற மாரி இருக்கும்
ஆமா என்ன பண்றது ம் அதுல ஸ்கூல் பசங்கலா ரொம்ப கஷ்டம் நாலா எல்லாமே ஒட்டுக்கா ஒரே பஸ்ல டிராவல் பண்ற மாரி இருக்கும் தொங்கிட்டு போற மாரி இருக்கும் ஒரு சில எடல்லா ம் ம் அப்றோம் பசங்க என்ன பசங்கல்லா வன்ட்டாங்ளா
சிட்டினு இருக்கற அந்த இது வந்துரு அப்புறோ பழகிடு எல்லாம் பெரிய சிட்டில இருக்கோன்னு சொல்ட்டு ம் ஆ பசங்களா வன்ட்டாங்க இந்தா தம்பி தம்பி கு டூஷன் முடிச்சி வந்தாரு ம் சாப்ட்டாங்க சாப் ட்டு இது பண்ட்ருக்காங்க பாப்பாவு அத்தையு பக்கத்துல ஒரு கோயில இது போட்ருக்க நாப்பத்தெட்டு நாள் பூஜ போய்ட்ருக்குது ஒரு பிள்ளையார் கோயிலு கும்பாவிஷே பண்ணாங்க ம் அனால அவங்க பக்கத்து கோயிலான ப டெய்லி போய்டுவாங்க இந்த ஃபாட்டியேட் டேஸ் போய்ட்ராங்க ஈவினிங்கு ம் இல்ல அவுங்க இன்னு ரெண்டு பேர் வர்ல ம்
நாலு பேரு லீவு
ஆமா மூணு நாள் லீவு இனி ம்
அடிப்ப
அ இப்பதா லீவு முடிஞ்சு போய்ருக்காங்க ரெண்டு வாரந்தா ஸ்கூல் போய்ருக்குதுங்க
அது மறுபடியு மறுபடியு லீவு நம்மளதா யாரு லீவு விட மாட்டேறாங்க
ஆமா ஆமா ஆமா ஆமா நம்மளுக் எங்க லீவு நீங்க ஒன்ஸு ஆஃபீஸ் நீங்க ஆஃபீஸ்ட் இது ஒர்க்கிங் ஸ்டாஃபுங்ளா இல்ல அ அவுஸ் ஒய்ஃபுங்ளா
ஜாப் போய்ட்
அ போய்ட்ருக்க அதா சொல்றே உங்ளுக் அப்டி ஜா ஜாப்ல லீவு போட்டு குடுத்தாலு உங்ளுக்கு இதுல உக்காரு வீட் ல வேல இருக்குமேங்க உங்ளுக்ளா நம்ளுக்குளா எங்கங்க லீவு
நீங்க இந்த ஆஃபீஸ் வேலையே செஞ்சிடலா வீட்டு வேல செய்றதுக்கு இந்த சண்டே டம் த ஃபுல்லு ஃபுல்டேவு கிச்சன்லியே போய்டு என்னத்த பண்றது
அதா அதா அதா சொல்ற நம்மளுக்கு அப் இந் கேஸ் ஆஃபீஸ்ல சரி ஒர் நாள் ரெண் நாள் லீவ் எடுத்துக்கோ இது இருக்குன் சொன்னா கூட வீட்டு வேல வந்துரு அந்த ரெண் நாளைக்குள்ள அந்த வேலையு முடிச்சு வெப்போ இந்த வேலையையு முடிச்சு வெப்போ அந்த வேலைய தா பாப்போமே தவர
ம் நம்பளா போது அப்டின்னு நனைச்சு ஒக்காந்தாதா ம் ம் இல்லன்னா அத அதா நா சொல்றேன்ல நம்பளுக் வேண்டா போது அப்டின் நனச்சு உக்காந்தாதா அதுக்கு ஒன்னொண்ணு லைனா வருவாங்க என்னா பண்றது
பண்ண முடியாது ஓட்ற வரைக்கு ஓட வேண்டி தா
எங்க ரீசெண்ட்டா போனீங்க பசங்கள இட்டுட்டு
இவங்க நா எங்க போ நாங்க இங்க கோயிலுக்கு போவோ அடிக்கடி பக்கத்துல ஏதாவது கோயிலுக்கு அ இங் நறைய சிவன் கோயில் இதெல்லா இருக்குது ம் அது மாரி போயிட்டு வருவோ இப்போ வ்லா இதுல ப்ப இங்க ப்ப இங் ஹில்ஸ்டேஷன்லா பக்கத்துல் தா இருக்கு ஆனா இப்ப இது இது இப்ப த த த தங்கச்சில்லா ஊர்ல இந்து வரன்னா வந்தா போலான்ட்ருந்தோ ம் வர முடில அதனால அடுத்த வாரோ தா பிளான் பண்ணிருக்காங்க வர வர ஞாயிறு இல்லாம அடுத்த ஞாயிறு வேணா எங்கயாது போலா அப்படின்ற மாரி பிளான் பண்ணியிருக்காங்க
போனால இந்த சேட்டர்டே சன்டே ல தான் போகிற மாதிரி வரும்
ஆமாமா சம்மர் லீவ்லா நேட்டிவ்வீட்டு நே அம்மா வீட்டுக்கு போயிட்டே டைம் ஓட்டிட்ட சம்மர் லீவ் அங்கே போயிருச்சு
ப்றோ
அனால இனி ப்ப வெளியில போர் டூர் மாரி போறதுனா இனிமேல் தா பிளான் பண்ற மார் இருக்காங்க ம் ம் நீங்க அப்போ அடிக்கடி வெல்ல போவீங்களா
கும்பல்லா போமாட்டோ ம் ம் இப்ப பசங்களுக்கு லீவு விட்டாங்க ஊருக்கு போனாங்க அ திருப்பதிக்கு போய்ட்டு வந்தாங்க அப்றோ அவங்க ஆயா இருக்காங்கதா அதனால ஒரு ரவுண்ட அப்டியே எடுத்து அப்டியே போனாங்க நாங்களா ஃபங்க்ஷன் இருந்தது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோ அப்டியே போச்சு ம் இந்த இப்போ பசங்க சின்னவ பிளஸ் டூ முடிச்சா இதோ இப்ப காலேஜ் போபோறா இதோ மண்டையில இருந்து காலேஜ் போனு
ம்
ஆ போபோறா அவ அதனால அந்தமா அதுல ரெடி பண்ணிங்கறாங்க காலேஜ் போறதுக்கு பேக்கு
டிரெஸ்ஸு பேகு முன்னாடில யூனிஃபார்ம் போட்டே ஒப் ஒப்பிடுச்சிருப்பாங்க நீ டிரரெஸ் எடுக்கறதே பெரிய‌ இது
அ நீங்க இட்டுனு போக கூடாது அதா ஒரு ஜாலி இப்ப அவங்களுக்கு அ புக்ஸூ ரொம்ப கம்மிய ஆயிடுச்சு
பொதி மூட்ட மாதிரி தூக்க தேவையில்ல ஆனா கொஞ்சமாது இருக்கு ம்
எ எங்க சித்தி பொண்ணு அவ வந்து பேக் தூக்ட்டு வரா அ தூக்கிட் வந்து கீழே வெஸ்ட்டா மேல ஏறி வர முடிலன்ட்டு நம்மள்து ஃபஸ்ட் ஃப்ளோர் தா அப்றோமா என்னாடி இவ்ளோ மூட்டைய ஏண்டி எத்துட்டு போற பாதி ஸ்கூல்ல வக்கலாம்ல அப்டினா
ம்
இது பாதிதா மீதி பாதி ஸ்கூல்ல இருகுதுனு இத தூக்கி பாறா அப்டினா அய்யோ அது மூட்டைய பத்தோனே எனக் பயமாயிருக்கு நா தூக்கமாட்டே அப்டின்ட்ட எவ்ளோ தெரிமா இருக்கு பதினஞ்சு கிலோ இருக்குதுன்றா அது எப்டி டி சாலிடா பதினஞ்சு கிலோ சொல்றே நாங்க வெயிட் போட்டு பாத்தோ ஸ்கூல்ல வெயிட் மிஷி ன் இருக்கு பிள்ளைங்க வச்சு பாத்தா பதினஞ்சு கிலோ இருக்கு அப்டின்றா
ஏ பையனு அப்டிதா தூக்குவானா நா திட்றது சைக்கிள தா போறா ம் டேய் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நீ தூக்குற அளவுக்கு நீ படிக்கறது இல்லடா எதுக்குடா தூக்கிட்டு போற
ஆ இவளோ ஒரு இருவது கிலோனா அது ஒரு பதினஞ்சு எப்டி தூக்கிட்டு போவாங்க அத நெச்சா ரொம்ப பாவண்டி ஆனா நீங்களா நாங்க எத்துட்டு போவோ ஆனா ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப எடுத்துட்டு போக மாட்டோ கடுத்துட்டு போவோ அப்படியே சொல்லிட்டு இருந்தே அந்த மாரி பண்றாங்க இவ பாத்தாவே பயமா இருக்கு இவ புக்கெல்லாம் நம்மளுக்கு பாத்தாவே
அதா அதா நானே சொல்லுவே பேக தூயிட்டு போறப்போ சொல்றது இல்லை நீ இத்தன புக்கு தூக்கிட்டு போறக்கு ஒன்னாவது பொறு பேச்சாவது படிப்பியாட எதுக்கு டா இவ்ளோ தூக்கிட்டு போறே இத கொஞ்சோ அளவா எடுதுடு போடா அப்டின்னு கிண்டல் பண்றது அவன
வருமோ அப்ப அந்த புக்க தா கேப்பாங்க அப்படின்னுவாங் அதனால எதுகு ரிஸ் அடி வாங்கனு எதுக்கு எல்லாத்தையு தூக்கிட்டு போறோ என பண்றது முடியலதா என்ன பண்றது அப்படின்னுவோ பஸ்ல எல்லா நீ போன ம்
மேனேஜ் பண்ணிக்க தெரியர்து இல்ல எதுக்கெடுத்தாலு இது பண்ணுதுங்க எதோ இருக்குது கொண்டு போனா இத வச்சு மேனேஜ் பண்ணிக்கரே மேனேஜ் பண்ண தெரியரிதில்ல
ஆ பக்கத்துல வாங்கி படிக்கிட்ட அப்பல்லா ரொம்ப ஸ்ட் இல்ல எதுனா பாத்தேன்ன எத்துட்டு வரலாம் மேஸ் அப்டின்னு சொன்னா பக்கத்துல பாத் படி இதே வேல ஒ இரு அப்டின்னுடுவாங்க ஆனா வந்து இப்போ பனிஷ்மென்ட் பண்றாங்க ஏ அது எத்துனு வர தெரியாதா அவுங்க செய் தெரியாதா அப்டின்னு பா பசங்கல போட்டு அடிக்கிற மாரி மாரி பயமா ஆகுது
அது மட்டு இல்ல இப்ப இருக்க புள்ளைங்க அது பெரிய கௌரவமா நெனைக்கிறாங்க தி திட்டுனாங்கன்னா பெருசு இன்சல்டா போயிடுதுன்னு நெனைக்கிறாங்க நம்மல்க் நம்ம காலதுல்லேல இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க உ
இந்த காதலிங் வந்துட்டு அப்டிதா விட்டுட்டு போறாங்க இப்பன்னன்னா ரொம்போ டென்ஷன் பண்றாங்க ரொம்போ டென்ஷன் ஆகுறாங்
அது இன்சல்ட்டா நனைக்கிறாங்க யாராவ்து சொல்ட்டாங்கனா ஐயோ நம்ம கேட்டாங்கள இல்ல திட்டிட்டாங்கலேன்னேன் என்னைய பெரிய இன்சல்ட்டா நெனைக்கிறானுங்க ம் எங்க எங்க பையனே எதா சொன்னானா கோச்சுட்டு உக்காந்துக்கறா
சேரிங்க ம் ஆமா ஆமா சேரிங்க உங்க அழ பேசதுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூப்பா ஆ